ஹலோ வணக்கம்
ம் வணக்கம் வணக்கங்க. எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா?
ம் நல்லா இருக்கோ. நீங்க?
நல்லது ரொம்ப நல்லா இருக்கேங்க.
வீட்ல நல்லா இருக்காங்களா?
ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்றோ நீங்க அப்றோ நீங்க இரவு என்ன சமைக்கலான்ட்டு நீங்க பிளான்ல இருக்கீங்க?
காலைல செஞ்சதே இருக்குங்க சாப்பாடு.
அப்டிங்களா? நல்ல நல்ல விஷயோ. ஆனா இப்ப நம்ம சமைக்கிற சாப்பா ஒரு சில நம்ம சாப்பாடு எல்லா வந்து நம்ம மார்னிங் சமைச்சோன்னு வச்சிக்ங்ளே ஈவனிங் வரைக்கு நல்லா இருக்கு. அது கிளைமேட்டுக்காக அப்டியா இல்ல நம்ம சாப்பா ட்டு வாங்கற ரேட்டு அரிசி வாங்கற ரேட்டு இதுவா இருக்கா அதுல எனக்
தெர்லைங்க ஆனா கிளைமேட்ட பொறுத்துதாங்க. சிட்டி சைட்லா கிளைமேட்டு ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல அதனால அவுங்க மதிய
ஓ நம அப்டிங்களா
இங்கலாம் கிளைமேட் சில்லுன்னு தாங்க இருக்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏதோ செஞ்சத சாப்ப
அப்டிங்களா அப்டிங்களா சரிங்க சரிங்க கண்டிப்பாங்க எனக்கு நீங்க நீங்க என்னன்னா இப்போ ஒரு வேல செஞ்சது மூணு வேல சாப்டுறீங்க அப்போ நீங்க எவ்ளோ அரிசி நீங்க எத்தன பேருக்கு எவ்ளோ அரிசி போடுவீங்க ஒரு மூணு வேல சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் நா தெரிஞ்சுக்கலாமா
ரேசன் ரேசன் அரிசி அந்த மாதிரி சாப்பிடலாங்க ரேசன் அரிசி கேள்விப்பட்ருக்கீங்களா
நல்லது நல்லது நல்ல விஷயங்க அதுவும் வந்து ஒரு அரிசி அதுவும் ஒரு வயல்ல வளந்த நெல்லு தா அத சாப்பிட்டா நல்ல உட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய அது வந்து பாலிஸ் போடாத ஓகேங்க நீங்க நீங்க நீங்க பேசுறது வந்து வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது அஹ் நல்ல நல்ல விஷயங்க ஆமா இன்னொரு என் என்னன்னா நீங்க வந்து இப் இப்போ அரிசி நம்ம கடையில போட்டு வாங்குறோனா அந்த அரிசியோட வந்து என்ன பண்ணுவாங்க பாலிஷ் போட்டுதா குடுப்பாங்க என்ன ஆகும் அது
பண்ணுவாங்
ஆஹ் ஆஹ் அப்டியே
அப்பதாங்க அதோட அவுங்க வந்து சேல்ஸ்கு தா அத பண்றாங்க
ஆஹ் நல்லது கிடையது ஆஹ் ரேஷன் அரிசி நல்லது பட் வந்து பாலிஷ் போடாது அப்டியே குடுப்பாங்க
எல்லாமே விற்பனைக்காக தானே பண்றாங்க அது
ஆமாங்க கண் கண்டிப்பா கண்டிப்பா ப்பாங்க நல்ல விஷய நல்ல விஷய நல்லது யா இல்ல நீங்க கொஞ்ச ஆமாங்க ஆமாங்க நமக்கும் சாப்பிடணும் சுலபமா இருக்கும்ட்டு நம்மளும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம் மா என்னன்னா சுலபமா நம்ம சாப்படற சாப்பாடுக்காக தான் ஆசை பட்டுக்குனு போறோம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்காம யாரும் நம்ம சா ப்பறதல்ல நீங்க பரவாயில்ல இந்த இந்த காலத்துல இந்த
எங்க ஊர்ல எல்லாம் ஆர் மீன் பிடிக்க போங்க சனி ஞாயிறு பா வல எடுத்துட்டு தூண்டில் எடுத்துட்டு நீங்களா நான் நீங்களா என்ன பண்ணுவீங்க கடையில போயி போய் கடையல இருக்கறத மூணு நாளோ நாலு நாளோ அங்க பிரீஸர்ல வச்சிருப்பாங்க
ஆமாங்க ஐஸ் கட்டி போட்டு நம்ம வச்சிருப்பாங்க கண்டிப்பாங்க
அத சாப்புட்டு முட்டை போ
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஒரு மீன் வாங்கி போறாங்கன்னா அது கெட் டு விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டில்லா போட்டு
ஆமாங்க கடையில ல்லா வாங்குனா அப்படித்தானே வச்சிருப்பாங்க ஆஹ்
கண்டிப்பா கண்டிப்பா அதுதாங்க கண்டிப்பா அதுதான் நல்ல விஷ் நீங்க பண்றதெல்லா எல்லாமே அர் உண்மையான நல்ல விஷய ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க நீங்க தெரியது பாத்தாலே நல்ல தொடுறதுதே தெரியுது நல்ல விஷயம் இது அப்படியே கண்டியூ
ஆமயே எல்லாம் ஏற்கனும் அப்டியே சாப் சாப்பிடணும்னு தோணுசுனா அது ஆத்துல போயிட்டு தூண்டில் வச்சு இல்ல வளைய வச்சு பிள்ளை எல்லாம் வச்சு மீன் போடுவோம்
நாங்களே நண்டு இருக்குங்களல்ல நண்டு கேள்விப்பட்டு இருக்கீங்களா
ஆஹ் கேள்விப்பட்டுறேன்
அதெல்லா இருக்கு எங்க ஊர் ஆத்துல நல்லா இருக்கோம்
நல்லது நல்லது நல்ல விஷ அதெல்லாம் நீ ங்க உயிரோட நம்ம அந்த டைம்லயே சாப்ட்டாதான் அதோட டேஸ்ட் வந்து
ஆமாங்க நாங்களும் உடனே புடிச்சிட்டு உடனே இப்போ ஒரு மணி நேரம் அத புடிச்சோனா அதுக்கப்புறம் உன்னே கிளீன் பண்ணி அப்டேட் வந்து வீட்டுல சமைச்சிருவோங்க
நல்லது நல்லது நல்ல விஷ் நல்லா பண்றீங்க
அப்புறம் அந்த சிக்கன் மட்டன் அந்த மாரில்லாம் நாங்களே வளர்த்துக்குவோம் சிக்கன்ல்லாம் நம்ம வீடலேயே எல்லாமே வளத்து
ஆ
நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் ஏதோ ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க இந்த மா நிறைய வீக்லி எல்லாம் நான்வெஜ் எடுக்க மாட்டோம்
நல்லது நல்லது ரொம்ப நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க நல்லது ஆ ஓகே ஓகே ஓகேகேங்க நல்லது நல்லதுங்க இன்னொன்னு இப்போ நீங்க வந்து ஒரு அஹ ஒரு சிலர் எல்லாம் இப்ப வந்து என்னன்னா அவங்களே பயிரிட்டு அவங்களே பயிரி அப்படியே சாப்பிடுவாங்க அந்த மாரி நீ நீங்க ட்ரை பண்ண முடியுமா இல்ல
இல்லாம் பண்ணலாங்க எல்லாமே பண்ணலாம் எங்க இந்தியாவுல வந்துட்டு காய்கறி பயிர்டறது நெல் முதக்கொண்டு எல்லாமே நம்ம ஊர்லயே விளையும் ஆ அதை வந்து பயன்படுத்திக்க தெரியாத சிலர் இருக்காங்க நம்மளால வந்து அத கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண முடியல ரெகுலரா அத பண்ண முடியல
அப்படிங்களா ஓகே ஓகே இப்போ புரிது புரியுதுங்க அதாவது உங்களால வந்து அது கான நேரத்த ஒதுக்கிட முடியல
ஆ அதனால நம்ம ஒரு சில டைம் ஏதோ ஒண்ணு பண்ணி தேவைக்கேற்ப மட்டும் பண்ணி டே அப்படியே விட்டுலாம்
அப்படிங்களா ஓகே ஓகே நல்ல விஷயம் நல்லதுங்க அதுப்ப நீங்க என்னன்னா இப்போ ஆ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப இன்னொரு இதுவும் பண்ணலான்ல என்னென்னா ம் என்னனா இப்ப நீங்க விலச்சறிங்க நீங்கள் பயிரிடுவீங்க அதை நீங்கள் ஒரு மூட்டை போட்டு ஒரு நீங்கள் அந்த மாரி சேல் பண்ணால் இன்னும் நீங்க
இல்லங்க இல்லங்க அந்த அளவுக்கு பெருசா பண்ணல
ம் ம் இல்ல நம்ம இல்ல நல்ல நல்ல விஷயம் நமக்கு தேவை இந்த நம்மளே பயிரிட்டு நம்மளே சாப்பிட்டா இந்த மாரி எல்லாருமே பண்ணா நம்ம விவசாயமு வளரும் நம்ம ஒடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல விஷயம் நல்ல பண்றிங்க உங்கள மாரி எல்லாரும் இப்ப நீ ஸ் சொல்றது பாத்தா எனக்கும் நம் நம்பளும் பண்ணணும் அப்படின்னுதான் தோணு ஏங்க
வீட்டு தேவைக்காக மட்டும் பண்ணிட்டா அப்டியே அப்ற அத அத நம்ம கரெக்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்டியே ப்ராசஸ் பண்ணிட்டல்ல
ஆமா நாங்க என்னன்னா நாங்க வந்து ப பயிர் மட்டம் ங்க போட்ருக்கோம் நாங்க அத அந்த பயிர்மட்டும் தான் போட்டு நெல் வந்துச்சின்னா நெல் குத்தி நாங்க ஒரு பத்து மாசம் ஆறு மாசம் கன்ஃபார்ம் ஆனா அது பத்து மாசம் கழிச்சுதான் காலி ஆகும்
ஆங்க எல்லா ஊர்லுமே நெல்பயிர் அப்படிங்கறப்போ நெற்பயிர் எப்போவுமே எல்லா ஏரியாவுலுமே இந்த வெளய வைக்க ஆறு மாதங்கள் ஆவும்
ஆறு மாசம் ஆவு ஆனா நாங்க பத்து மாசத்துக்கு எத்தனு வந்து வச்சிருவோம் ஏன்னா நாங்க பத்து மாசத்துக்கு எடுத்துனு வச்சிருவோனா ஆமாங்க
அந்த நெல் வகைகளை பொறுத்து அது ஒரு மாசம் முன்ன பின்ன கூட வெளையும்
ஆமாங்க கண்டிப்பாங்க அதுல என்னமோ சம்திங் பேர் சொல்லுவாங்க ஆர்நூத்தி பத் ஆயிரத்தி பத்து நம்பர் வச்சுன்னு சொல்லுவாங்க ஆஹ் என்னன்னு அது எனக்கு தெரியல கரெக்டா நேமு ஆனா அந்த நேம் அந்த அரிசி கொஞ்சம் மெலிசு கெனம் அந்த மாரி இருக்குதான் இருக்கு அதுலே இருக்கு அந்த வெதைகள்ளயே அதனாம் அது நாங்க என்ன பண்ணோம்னா பத்து மாசம் பத் பத்து மாசம் எடுத்துட்டு வந்து நாங்க தேவையான மூட்டைகளை வீட்ல கட்டி குத்தி எத்துனு வந்து வச்சுட்டு ஆறு மாசம் கழிச்சு திருப்பி வருவாடு செய்தா அதுல்ல பாதி மட்டும் எடுத்துட்டு பாதி நாங்க வந்து அஹ் கடையில போட்டுருவோம் ஆஹ் விற்பனைக்கு போட்டுருவோம் அதுக்கு வர காசு வந்து நாங்க
மட்டும்தான் வெளிய எல்லாம் விக்கறதுக்காகல்லாம் எதுவுமே
நல்ல விஷயம் நல்ல விஷயங்க நாங்க ஏன் அந்த அந்த இதுவும் பண்றோம்னா அந்த பாதிய ஒரு மாசம் ஒரு வருஷ ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து நாங்க போடவே மாட்டோம் மொத்தமே புத்தினு வந்து போட்டுருவோம் ஓகேங்களா மறு ஆறு மாசம் வரும் அது வந்து இது வந்து பத்து மாசம் போயிடும் மீதி ஆறு மாசம்கழிச்சு இன்னொன்னு வெளச்சல வந்துருல அந்த விளச்சல்ல வந்த நெல் என்ன பண்ணுவோனா திருப் திரும்ப எடுத்துணு போய்ட்டு போட் விட்டுட்டு அதுல பாதி மட்டும் தான் நாங்க எடுத்துப்போம் பாதி எடுதின்னு போய் குடுத்துப்போம் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு பெண்டிங் இருக்குல்ல அதுக்காக தேவை ஏத்துக்கிட்டு மித கடையில போட்டு அந்த கடையில வர கா சுக்கு வந்து நாங்க டிராக்டரு அதுக்கு தேவையானந்துக்கு எல்லாத்தையும் பண்ணி இப்டிதான் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இது நமக்கும்
பரவாயில்லைங்க பரவாயில்லங்க நல்லா விஷயமா பண்றீங்களே வேற அவ்ளோ தான்
நல்லது நல்லது இது மாரி நாங்க இன்னொருத்துங்க எங்க வீட்டு பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை குத்தி எடுத்துட்டு வந்து அவு உங்களே விற்பனை பண்ணுவாங்க வீட்டாண்ட நல்ல விஷ்
உம் ஆமாங்க
இன்னும் அந்த மாரி நம்மளு விளைச்சி இது பண்ணோம்னா நல்லா நமக்கு ப்ராபிட் வரும் சாப்பிடற நமக்கு குடுக்குறவளுக்கு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க நல்லா இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தேவையானத எல்லாமே நமக்கு தேவையான வந்து நம்மளே இது பண்ணுனோம்னா நம்ம எல்லாருமே நல்லா இருப் நம்ம விவசாயத்துக்கு முக் முக்கியத்துவம் கொடுப்பாங்க டெவலப்மென்ட் அதே எடுத்து பரவாயில்ல உங்களால எ எனக்கு ஒரு இது காய்கறி மீன் இந்த மாரி எல்லாம் நீங்க கொஞ்சோ ஐடியா குடுத்தீங்க இனி அதை நா ட்ரை பண்ணனும் அந்த மாரி ட்ரை
ஆஹ வீட்ல வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அந்த மாதிரி இடம் இருந்துனா ஏதாவது நட்டு வைங்க
கண்டிப்பா எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ மரம் மரம் மரம் மரத்துல இருக்குற காத்து இருந்துன்னா கூட ஏசி காற்றுல கூட தூங்க மாட்டேங்க த்துல வர காத்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆஹ் சரிங்க நன்றி நன்றி